ஹலோ ம் கேக்குது
சாப்டியா
இப்பதா சாப்ட்டு வந்த கை கல்ட்டு
ம் வேல முஞ்சிச்சா
ம்ஹும்
ம்
உன்னு வேலையெல்லா முடில மேம் அதான் இப்பத்திக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துருக்கு உன்னு சித்தப்பா வர்ணு
அவரு ஏன் வர்ணு
வர்ணுன்னா சரக்கு போட வர்ணு உன்னு வர்ல
ஆ
அவுரு வர்ணு அப்றோ வந்து ம் இன்னொருத்தரு வியாபாரத்துக்கே போகல இல்ல சி த்தப்பாதா லாஸ்ட்டு வண்டி எல்லா வந்துட்டாங்க சித்தப்பா மட்டுந்தா
ஓ அவ்ள்தானா இதுக்கப்றோ எது வராத இல்ல போவாங்க ஸ்
இது நைட்டுக்கா இ இது வந்து ஆட்டோ இதல்லா இதல்லா கொஞ்சோ மதிய டைம்லயே வந்துருன் வையே இது டூ வீலர் இருக்கல்ல அதுல போறவங்கல்லா ஈவ்னிங் நாலு அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கு வருவாங்க அவுங்கல்லா பொழுதுக்குதா வருவாங்க
அ ஆ
அவுது மாரி ஒரு ஆள் வந்து ஒரு அஞ்சு மணிக்கா அப்டி வருவாரு
ம்
அவ்ளதா இந்த ஆல்டு கொஞ்சோ நெறயா ஒடக்கிற ஐயிட்டம் இந்த அதா ஒடச்சு ஒடச்சுதா ஒடஞ்சுற மாயிடுத்து அப்பாக்கு
ம் ம்
அதனால இப்ப ஆதா ஆள் வெச்சு ஒடைக்கிறாங்க இதுனா மட்டு கொஞ்சோ எப்பனா முடில்னா ஆள் வெச்சு ஒடைப்பாரு ஆனா எங்க சரக்கு பிரிக்கறதுக்கு மட்டுந்தா வெக்க மாட்டாரு
அதா
சவுண்டு் கேக்குதா அந்த மிஷின்லா அந்த கட்டிங் மிஷினு அதெல்லா சவுண்ட்டு கால்ல இருந்தே போனே பேச முல்ல
அது ஒருத சவுண்டு கேக்குல்ல
ம்
அதனால நா கா இன்னைக்கு ஃபோனே பேச முடியாது அப்டிதா நெனச்சுனுருந்த எந்த சவுண்டுமே க்கக் கூடாதுன் அழுந்த லாஸ்ட் ரூம்ல வந்து உக்காந்துன்னுருக்க ஜன்னலெல்லா தெறந்து விட்டு
ம் ஏ சி கூட்டுனு உக்கார வேண்டியதான
ஆஹா அய்யய்யோ ஒரு தட அன்னைக்கி போட்டதுக்கே அதா போ அ போட்டஸ் ஸ்டார்டிங்ல ஒரு மாசோ அது வர்ல பெருசா அப்றோ வந்தது பாரு கரண்ட்டு ஃபில் நாலாயிருபா
ஐய்யயோ
நாலாயிர்வா வந்துருச்சு கரண்டு பில்லு அப்றமேட்டு நா காலைல்லா போடறதே கெடையாது அது நைட்டு மட்டுந்தா கால்லேல போட மாட்டோ
ம்
நைட்டு அது கூட ஃபுல்லா போடாது கொஞ்சோ நேரத்துல ஃபேன் போட்டுருவாரு அப்பாவே
ஆ புரில
புரில
என்ன சொல்ற
ஹால்ல போட்ருந்தா அது ஒரு ஒரு காரணமாதா போட்ருக்காரு அப்றமே சொல்ற
ஹால்ல போட்டுருக்கலாம்னா அதா நெறைய என்மோ ஐடியாலா வெச்சிருக்காங்க அதனால அது ரூம்லருக் இப்பத்திக்கு அப்டினு சொல்ட்டு போட்டாச்சு
ஆ ஆ
என்னா பண்ணுவாங்கன்னு தெர்ல எல்லாத்துக்கு மணிதா கார்ணோ மணி இருந்தாதா எதுனா பண்ண முடியு
உங்கே
ம் அப்டியே கடுப்பா போது இன்னிக்கி நா வெளிலியே போவல சுத்தமா இன்னிக்கி
ஏ
அவங்களே அதா இன்னைக்குள்ளா கால் இருந்து கால் இருந்தனா ஒரு அக்காட்ட பேசிட்டிருந்தனா அப்டியே போயிச்சு
நா எக்கி எக்கி நா எக்கி பாக்குபோது அங்க முடிஞ்சே போயிடுது செரி என்ன பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு பாத்தானா ஆட்டோவே இல்ல அங்க
ஆட்டோவே இல்ல அப்போ இடிச்சா ஒன்னு இல்ல பெருசா அப்டின்னு நானே புரிஞ்சிக்குனு விட்ட இப்ப சும்மா தலய காட்டனு அடுத்த ஆட்டோக்காச்சு வெளிலபோயி இல்லன்னா அப்றோ டென்ஷன் ஆயிடுவாங்க
ஆ
புரில ஆ
சோமா
சினிமா தேட்டர்க்கு போயிருக்கியா
நா ஆ படத்துக்கெல்லா போயிருக்கனே
எத்தன முற போயிருக்க
ஆ ஃபேமிலியா வந்து ஒரு ரெண்டு மூணு என்னென்ன படத்துக்கு தெரியுமா ஆ இந்த பொன்னியன் செல்வன் ஒன்னு டூ
ம்
அப்றோ விஜய் படோ எதோ ஒன்னு வந்துதே ராஷ் ராஷ்மிகா கூட என்ன படோ அது ஆ அது அ அதுக்கப்றோ அ இந்த கார்த்திக்கு கார்த் தியு அந்த பொண்ணு பேர் தெரிலயே அதித்தியோ அதித்தியா ஒரு பட வந்துச்சே மதுர வீர அழகுல சொல்ட்டு ஒரு பாட்டு வருமே
ஆ ஆ ஆ
ஆ அந்த படத்துக்கு போனோ ஃபேமிலியா அது அப்றோ வந்து சித்தப்பா ஃபேமிலியோட ஒரு பட போனோ விஷால் படோ அது
ம் ம்
அப்புறோ நானு நா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ப ஃப்ரெண்ட்ஸ் கூடனா ஒரு தடவ போயிருக்கே அது சிவகார்த்தியின் படம் அது அது அ மாவி அ மாவீரன்னு நெனைக்கிறே
அ ஆமா ஆமா
அ அந்த படத்துக்கு போன அப்றோ இப்ப அதோ போயிட் வந்தே இப்ப மொக்க படோ அது கான்சிட்டி அந்த படத்துக் கான்சிட்டி அர்ஜுன் தாஸ் படொ
ம்
அது ஒன்னு நல்லால்லா இல்ல நா வெள்ல வந்துல்லா வெள்ல வந்துல்லா ஏதுனா போய் ஹோட்டல்ல சாப்ட்டு வீட்டுக்கு போலா அப்படினு நா பொடியல் தா அனா எ ஃபிரண் இது வர மாட்டுது இவனு வரமாற்றா செரி வாங்குன காசுகாச்சு கொஞ் நேரோ பாக்னு சொல்ட்டு பாக்குறாங்க போலருக்கு எனக்கா புடிக்கவே இல்ல கான்சப்டே கடுப்பா வருது
உ ஃபிரண்ட் தா வேல பாக்குறாங்க பாத்த நானு அந் போட்டு அழகா இருப்பாங்க ஒ பெரண்டு பெரண்டு
யார் மூஞ்ஜீ அவ இது ஃபிரெண்டா மணிமாலாவா அவரு குள்ளமா குட்டியாதா இருப்பாரு அவரு சின் சிண்ணோண்டு இருப்பா குட்டியா
அப்டித்தா இருக்கு அப்டிதா இருக்கு சின்ன வயசுல இருந்து பாத்தமாரியே இருக்கு அதுதா எ ஸ்கூல் ஃப்ரெண்டு நாங்கல்லா எல்கேஜி யுகேஜிலருந்து இப்பரைக்கு இருக்கோ
பார்றா அதெல்லா ரொம்ப கஷ்ட தெரியுமா
ப்பவு ஒரு சில பேர்லா இருக்காங்க இவ ரொம்ப க்ளோஸ் பக்கத்து ஊரு வேற
ம் இப்பல்லா அவுங்க கூடதா வெள்ல போறது போலயே
எப்பியிமே அவ கூடதா அதிகமா விடுவாங்களே
ம்
நாங்க ரெண்டு பேர்தா எங்க போனாலு ஒன்னா போவோ ரொம்ப அப்டி பேமிலி லெவலுகு ஃப்ரண்ட் ஆயிட்டோ எப்டினா அவுங்க வீட்ல எதாச்சி இப்ப நம்ம வீட்ல வந்து பெலாமரல்லா இருக்கா எதுனா காய்சனா எடுத்துபோய் நாங்க குடுப்போ அவுங்க வீட்ல மல்லாட்ட குடுப்பாங்க மாங்கா குடுப்பாங்க நெறய அவுங்க குடுப்பாங்க எதாச்சு நாவப்பழ மர இருக்கு
ம்
நாவ் ப்பழம் குடுப்பாங்க அந்த மாரி நம்ம எதனா நம்மகிட்ட எதனா வெலஞ்சுதுன்னா நம்ம அது மாரி குடுப்போ அது மேரி ஃபேமிலிக்குள்ளவே ஒரு ஃப்ரெண்ட் பா நல்லா பாண்டிங் ஆயிடுச்சு அவனால அவ ஒருத்திதா ரொம்ப க்ளோஸ் அவருதா வந்து மணப்பெண் தோழியா நாந்தா இருப்பே அப்டின் சொல்லி இருக்காரு
புரில்ல
மணப்பெண் தோழியா அவர்தா இருப்பாறா எனக்கு
ஆ ஆ இருக்கட்டு இருக்கட்டு அப்ப நாங்ளா எங்க போறதாமா
எல்லாரு வந்து அடிச்சுனு மாண்டிக்குனு வந்து நின்னுக்ங்க அவ அவ விருப்போ யாரு வேணா நில்லுங்க யாரு வேணான்றா அவ சொல்லினு இருந்தா
எனக்கு கேக்றே நானு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு அவுங்க ஃபிரண்டா இருக்கட்டு இல்ல என்ன வேணா இருக்கட்டு நா யாருனு தெரிய
அது அவுளுக்கு அவ அதெல்லா தெரியாது இப்பதானே தெரியு அதுக்கு முன்னாடியே அவ சொல்வா
அதுக்கு முன்ன இல்ல இப்ப பாக்கணு அதெல்லா பழய விஷ்யோ இப்பதா புதுசா பேசணு
சொல்லு சொல்லு அதுகிட்ட
நாலா பயங்கமா சண்டையே போட்ரூவே எ உரிமலா வுட்டு குடுக்க மாட்டே பாத்துக்கோ
எங்கன்னா சண்ட மாட்டி இழுத்து எப்டின்னா யார் வேணாலு நில்லுங்க நா யாரையு எது சொல்ல மாட்டே ரெண்டு பேரு நில்லுங்க அவ்ளோதா
அது நாந்த ஓ ரைட் சைடு நிப்பே
எங்கவே தலமேலே ஏறி நின்னுடு பேசாம அய்யோ அய்யோ நீ ஒன்னா இது ஃபோன்ல்லா டும் டும்னு ஏதோ ஆகு தெர்ல அவுர்ல்லா லேண்ட தா மேரேஜ் பண்ற ஐடியால இருக்கு லா லா படிக்குது சென்னையில
ஆ பி எல்லா எல் எல் பி இல்ல பி ஏ பி எல் பி படிக்கிறாங்ளா
அது பட்ன்னு கேட்டியே தெர்லியே லா அப்டினு சொல்லு பொதுவா அதுதா மண்டைல ஏறுது
அப்ப எல் எல் பி தா இருக்கு நெனைக்றே
படிக்குது நாலு வர்ஷமோ மூணு வர்ஷமோனு தெர்ல அப்டியே ஓட்றதுக்காக படிச்சுனு இருக்காரு அவரு
ஆ ஹ ஹ
டைம்ம ஓட்னு இப்ப அவுருக்கு எதன கல்யாணோ கில்யானோ முண்ணி வச்சு னு சொல்ட்டு அது இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க அவுங்க இல்லாம விட்டுட இதுக்கு பண்ணபோறாங்க
ஃபஸ்ட் பொண்ணலா பாத்துடுவாங்க அதுகப்றோ தா பையன பாப்
ஆ உன்னு வுங்க வீட்ல யாருகுமே கல்யாணோ ஆவல எல்லாருக்குமே வயசு அதிகோ அவங்க அண்ணன்க்லா முப்பது கிட்ட ஆவ போது அவங் பெரியண்ணனுக்கு அவுங்க சின்னண்ணனுக்கு இருவத் இருவத்தாரு இவுங்க அக்காவுக்கு இருவத்திநாலு உன்னு யாருக்குமே பண்ல
ஃபஸ்ட்டு அப்பனா அவுங்க அக்காக்கு பண்ணுவாங்க
அதுதா எல்லா நானே அடிக்கடிகிங் எங் எங்க வீட்லே சொல்றாங்க பொண்ணுக்கு பண்ணுங்க ஏ அப்டி இருக்கீங்க அப்டின்னு பாத்துங்தா இருக்கே பாத்துனுதா இருக்கன்றாங்க என்னன்னு தெர்ல எவ்ளோ நாளா பாத்துனுப்பாங்கன்னு தெர்ல
என்னச்சு பண்ணிட்டுவாங்க நெனைக்கிறே அநேகமா
ம் தெர்லியே நா அத சொல்வே உங்க அக்காவுக்கு நீ பத்திரிக்க எத்துனு வரியோ இல்லையோ எனக்கு நா எட்த்துனு வந்துருவ போல இருக்கு அதுக்குள்ள பட் து நீங்க வைங்கிடி நீ தா சீனியர் அப்டின்னு சொல்லினிர்ப்பா அது எந்த எடுத்து வருதுங்க
ஆ
ஒன்னு வைக்கிற மாரி தெர்ல ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இங்க இருக்கோ சுத்திங்னே இருக்கோ நானு இன்னைக்கி ஃபுல்லா கால்லே வர் சொல்லி வச்சிருந்தே எங்க வீட்ல வரவே இல் நீ எப்ப பாத்துருக்க
ஊங்கிட்ட பேசும்போது டிங்கி டிங்கினு அடுசுன்னு வரு யார்டா அப்டி கேட்ட ஐஸ்கார அப்டின்னுவா திரும்பவு கேப்பே என்னைக்கா பேசுனா ஐஸ்காரந்தனடா அப்டின்னுவே நானு ஆமா அப்டின்னு
அந்த ஒரு அவுங்க கிட்ட மட்டுதா வாங்கு செம்மையா இருக்கு எல்லாமே எங்க ஊர் தா ரெகுலரா வருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு விட்டு வந்துன்னே இருப்பாங்க நாங்க அவுங்ளுக்லா ரெக்லர் கஸ்டமர் எங்க வீட்டுக்கு வந்தாலு நின்று வர் போவே மாட்டாது
ஹ
ஆ டெய்லி வாங்கோமா அதனால தி எங்களுக்கு வாய்ன் குடுத்துரலாமா அந்த டைம்ல ஏபாரி யாருன்னாந்தா அவுங்க வேற கேப்பாங்க அவுங்ளுக்கு வேற வாய்ன் தர்ணு
அதெல்லா மேக்சிமம் அவ்ங்க இருக்ற வருக்கா வாய்ட் பண்ணி போனா
அதுதா நாலா பட்டி கேக்கவே மாட்ட அவ்ங்க இருக்கும்போது
அதாவ் உசார் பண்ணி உசாரா இந்துரு நா அங்க இருக்க விளாடி கொஞ்சு கொச்சக் கம்மி பண்ணிட்டோ
அதெல்லா நா வாங் மாட்டே அவுங் இருந்தா வாங் மாட்டே
ம்
அவுங்க இல்லன்னா எது வேனா வாய்ன்க்லா அதலே சொல்ல முட்டாது இல்லா ஆடிக்கிறாய் இன்ன வண்டியு இந்தப் லைனா வர எல்லார்க்கு வாய்ந்தர முடியு
அம்மா கய்ச் தன மென்னாது ஐஸ் கடையா நத்துறு நம்பா
ஆ இதுக் எவ் எவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சி யாரோக்க வாய்ன்க் குடு
வாய் குடுத்தே நா கஷ்டமஸ் சம்பார்
அ ஆ அவ்ணுங்கன்னு நமக் ஒரூபா செலவு பண்ண மாட்டானுங்க
உம் குடுகுத்து கொரச அல்றானுங்க அவளங்க்லன் ஆ
ஆ